காலை வணக்கம் நண்பா
மதிய வணக்கம் நண்பா ஃப்ரீயா நண்பா பேசலாமா
ஆ நண்பா பேசலா நண்பா ஆ மாலை வணக்கம் ஆ முன்னாடியே சொல்ட்டே நண்பா சொல்லுங்க நண்பா சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டாச்சு நண்பா நீங்க
சாப்ட்டே நண்பா நீங்க
ஏ நானு சாப்டாச்சு நண்பா வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்ளா நண்பா
எல்லாரு நல்லா இருக்காங்க நண்பா உங்க வீட்ல எப்டி இருக்காங்க
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க நண்பா அப்பறோ உ மழையில பேய் தா நண்பா அங்க
இங்க மழ காலையில இருந்தே தூறிட்டேதான்ங்க நண்பா இருக்கு அங்க எப்டிங்க நண்பா இருக்கு மழ வருதுங்ளா
ஆமா நண்பா இங்கயே மழ பேஞ்சுட்டுதா நண்பா இருக்கு
சேரி சேரி நண்பா உங்களுக்கு எல்லா வேலயு முடிஞ்சுங்ளா இனிமேல் தா இருக்குங்ளா
எல்லா வேலயு முடிஞ்ச்சி நண்பா உங்களுக்கு எப்டி நண்பா எல்லா வேலயு முடிஞ்சுங்களா இன்னு இனிமேல்தா இருக்குங்ளா
எனக்கு எல்லா வேலயு முடிஞ்ச்சு நண்பா இனிமேல் தா நண்பா ரெஸ்ட்டுதா நண்பா
ஓகே நண் இல்ல நண்பா ஆல்ரெடி ரெஸ்ட்டுதா நண்பா நானு
சேரி சேரி நண்பா
ஓகே நண் வீட்ல எல்லாரு சும்மாத நண்பா இருக்காங்க அங்க எல்லாரு என்ன நண்பா பண்றாங்க
எல்லாருமே அப்பா வந்து வேலக்கி போய்ட்டாங்க நண்பா அம்மா ஊருக் போய்ட்டாங்க நண்பா நா இப்பதாங் நண்பா வீட்டு வேலயல்லா முடிச்டங் நண்பா அம்மா இப்பதாங்க நண்பா உக்காந்தாங்க நண்பா
ஓகே நண்பா அப்பா என்ன வேலைக்கு நண்பா போறாங்க
அப்பா காட்டு வேலைக்கி போறாங்க நண்பா
அப்போ காட்டு வேலக்கி போறாங்கன்னா அப்பறொ இந்த தேங்கா அந்த இது சம்மந்தப்பட்டது காடு சம்மந்தப்பட்டது இந்த வ வயல் சம்மந்தப்பட்டது அந்த மாடு கண்ணு ஆடு மாடு ஏ டு இஜெட் எல்லாமே அப்பாக்கு தெரியுமா நண்பா
ம் தெரியு நண்பா காடு காட்டு வேலைக்கு போறாங்கனா காட்டு வேலைக்கு போறதில்லைங் நண்பா காடு பாத்துக்குறீங்க நண்பா காடு வந்து இப்ப நண்பா சொந்தொந்தா நண்பா சொந்தம் மாரி நண்பா பா சொல்லுங்க நண்பா
அப்போ நண்பா எங்கியு வெளிய சாப்பிங்ளா போலயாண்பா
இல்லைங் நண்பா சொல்லுங் நண்பா இல்லைங் நண்பா மழ வருதுங் நண்பா அதுனால வெளுய எங்கியு போல நண்பா
கோயிலுக்குலா போலயா நண்பா
இல்லைங் நண்பா நீ நீங்க கோயிலுக் போலீங்ளா
இல்ல நண்பா டுடே என்ன ஸ்பெசல் நண்பா
இன்னக்கி எந்த இதுவு இல்லைங் நண்பா அதா வெருஞ் சாப்பாடு சாம்பார்தா அங்கய்ங் நண்பா
இங்க தயிர் சாப்பாடு நண்பா
தயிர் சாப்பாடு கலக்குங் நண்பா
ஓகேண்பா சண்டே ஏதாச்சு ஸ்பெஷலா நண்பா ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கயாச்சி வெளிய எதும் போறீங்களா
ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா நா நண்பர்களுடன் வெளியே சுத்துவதை தவிர்த்துள்ளேன் நண்பா
ஓகே நண்பா நல்லது நண்பா
ஆ கண்டிப்பா நண்பா நீங்க வெளிய போவீங்களா ஃபேமிலியா போவீ ங்ளா இல்ல நீங்க நண்பர்களோட போவீங்ளா
இல்லண்பா நா நண்பர்களோட தனியா போணும்பா
சேரி சேரிங் நண்பா எங்க வீட்டுக்கு வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா இல்
ஆ எல்லாரு நலமாக இருக்காங்க நண்பா அங்க நண்பா
நல்லது நல்லதுங் நண்பா இங்கெ எல்லா நல்லார்காங் நண்பா ம அங்க மழ வருதுங்ளா நண்பா
அ ஆமா நண்பா வன்ட்டுது
சொல்லுங் நண்பா சேரிங் நண்பா அப்பறொ நண்பா நீங்கதா சொல்ணு நண்பா என்ன நண்பா வாழ்க்க இது வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு நண்பா
ஆமா நண்பா நீங்க சண்டே என்ன நண்பா ஏ ஸ்பெஷலாண்பா ஏதாச்சு எடுப்பீங்ளா நான்வெஜ் இது
நாளக்கிங் நண்பா கறி எடுக்லான் நெனக்கிறங் நண்பா என்னோட தம்பி என்ன முடிவெடுக்கிறான் என்று பாத்துட்தா நண்பா நாங்களு அதுக்தகுந்த மாரி எடுக்கணுண்பா
ஓகே நண்பா தம்பிக்கு சேத்தியே எடுத்துரு நண்பா
இல்ல நண்பா அவ்ங்க பாத்தீங்கனா வாரா வாரொ அவ்ங்க ரெகுலரா எடுத்துட்தா இருக்காங் நண்பா அனா தனித் அ தனியா எடுத்துக்றலங் நண்பா நம்ம போணுமா ஒரு மட்டனோ இல் நாட்டுக் கோழியோ வாங்னோம்னா போட்டு தட்டியிட்லா வந்தோம்னா செரியா இருக்கு நண்பா
கரெக்ட்டுதா நண்பா தம்பி எப்பவ் வார வாரொ எடுக்காதுண்பா இந்த வாரொ தம்பி எடுக்காத தம்பி நா அண்ணக்கார நா உனக்கு சமைச்சு தரேன் நீங்க சொல்லணும்னுபா சொன்னாதானபா அவரு எடுக்க மாட்டாரு இங்க வந்து சாப்டுவாரு நீங்க வாய தொரந்து நீங்க சொல்ல மாட்டீங்க நண்பா குருகுருன்னனு வார வாரோ எடுக்கிறார்ன்னு மட்டு கரெக்டா சொல்றீங்க நண்பா ஆனா நீங்க பாத்தீங்ன்னா அவ நீங்க ஏ நண்பா அப்டி இருக்க மாட்டேங்கிறீங்க
நண்பா ஒன்னு இல்லைங் நண்பா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நண்பா என்னோட தம்பி வந்து வீட்டு வீட்டுல வந்து பாத்தீங்ன்னா நாலஞ்சு டைம் பூரு கூ சாப்ட்டாங்க நண்பா ஒன்னு இல்லங் நண்பா ஒரு நாள் நாங்க தெரியாம சப் சப்பாத்தி போட்லான்னு இருந்ததுங்க நண்பா திடீனு பூரினு அப்பா கேட்டாங் சொல்லி போட்டு சாப்டுங் நண்பா கிரினா அந்த ஒரு இது வந்து மோப் முடிச்சிட்டாங்க நன்பா நா அன்னில இருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நண்பா பூரி சாப்ட்டுக்க பூரி சாப்ட்டுக்க பூரி சாப்ட்டுக்க இதே சொல்லி சொ சொல்லி சொல்லியே காட்டனாங்க நன்பா அப்டி இருக்கும் போதுங் நன்பா அவனு அதே மாரி இருக்கணுமா இல்லையாங் நண்பா சொல்லுங் நண்பா
நன்பா இந்தஸ்
சொல்லுங்க நண்பா நீங்க சொல்லுங்க நண்பா அது வந்து நண்பா அவரு மட்டும் பண்லாமா நண்பா நம்ம ஏதோ ஒரு நாள் அவங்க அடிக்கடி பண்ணா தப்பு இல்லையா மா நம்ம ஏதோ ஒரு நாள் நம்ம தெரியாம சாப்டலா அப்டி அப்பா ஆசப்பட்டு கேட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா அது தப்பாமாங்கன் அர்த்தோ
இல்ல நண்பா மொ இல்ல நண்பா அம்மா அப்பா எல்லா இருப்பாங்க நண்பா தம்பி ஏதோ தனியா இருந்தாத நண்பா தம்பியானது அது விட்டுக் குடுக்க கூடாது நண்பா தம்பி என்னவோ விட்டு குடுத்துட்டு போறது நம்ம விட்டு குடுத்து போவோ நம்ப பெரியவங்க என்ன நண்பா விட்டு குடுத்து போனா என்ன நண்பா ஆயிரப்போது
ஒரு இது ஆகாதுங் நண்பா அவங்க கறிய இதுவரைக்கு நாங்க கறியே அவன்க்கு தெரியாம எடுத்ததே இல்லைங்க நண்பா
ஓகே நண்பா நீங்க கறி எடுத்ததுல்லைங்க நண்பா ஆனா கடைக்கு போய் சாப்ட்துல்லா தம்பி பாத்துருக்காருங்க நண்பா
என்னதுங் நண்பா
அது தம்பிக்குதா நண்பா தெரியு என்ன நண்பா கேக்குறீங்க
கடைக்கு போய் சாப்ட்டுருக்கங்க நண்பா
ஆமாங்க நண்பா கடையில இருந்து வாங்கிட்டு வந்துல்லா சாப்ட்டுருப்பீங்க நண்பா அப்ப தம்பி மனசு எப்படி நண்ப புன்படாம இருக்குமா நண்பா
பரோட்டா வா நண்பா
எதுவா வேணா இருக்கலா நண்பா
எதுவா இருந்தாலும்மா
ஆமா நண்பா
என்னத்த நண்பா விட்டுட்டு சாப்புட்றது
அது கரெக்டு தான நண்பா இருந்தாலு இந்த காலத்துலேல்ல யார் யாரோ எப்டி எப்டியோ இருக்காங்க அண்ண தம்பி இப்ப விட்டு குடுத்து போறது என்ன நம்பா இருக்கு ஏ வார வார நீ எடுத்து தனியா சமைக்கிறியடா இந்த டைம் நா எடுக்குறே நீங்க வந்து சாப்டுங்க நீங்க கூப்டு நண்பா
அப்படியா அவரோட வாயில இருந்து ஒரு நாள் கூட வரவே மாட்டேங்குது நண்பா அது எடுக்கறதே இல்லங் நண்பா எடுத்தாலு அவுங்களுக்கு சேத்துதா எடுத்துட்டு இருக்கங் நன்பா அது அவருக்கே தெரியணும்மா தெரிஞ்சுட்டு வாய கலராருங் நண்பா
இல்ல நண்பா நா கறி எடுத்தே ரொம்ப நாளாச்சி நன்பா ஒரு நாள் எடுத்த நண்பா அது ஒ ஒரு ஒரு நாள் எடுத்தன் நண்பா அது அதான் நண்பா அவரு ம் சொல்லுங்க நண்பா அதலா வந்து உள்ளுக்குள்ள வச்சிக்க கூடாது நண்பா அப்பத்திக்கு அப்ப எதுவா இருந்தாலும் பேசிருவ அண்ண தம்பிகுள்ள பாத்தீங்க நீங்க இப்ப கறி எடுத்து புளி எடுத்ததுல ஒரு பிரச்சனன்னா உன்னும் வாழ்க்கையில எவ்ளோவோ பிரச்சன இருக்குது நண்பா
சொல்லுங்க நண் நாலாம் நண்பா பேஸ்ன அவராதா நண்பா வாய கிளர்றாரு
ஓகேங் நண்பா விடுங்க நண்பா அப்புறம்
நாங்க எடுக்கம் போதெல்லா நண்பா தம்பிய வீட்ல கூப்புட்டு இல்லன்னா கூப்பல எனக்கு டைம் ஆயிருச்சி அப்டின்னா அப்பாவே கொண்டு போயி குடுத்துட்டு வண்ட்டுருக்காரு நண்பா அப்டி இருக்கும் போதே அவரு வாய் பேசுறாரு நண்பா
கரெக்ட்டுங்க நண்பா சேரிங்க நண்பா அப்பறம் நண்பா இது வேற எதாச்சி வெளியேக்கிது எங்கியும் போலிங்கிளா
எங்க போறது நண்பா கிளைமேட்டு செரி இல்லைங் நண்பா எங்கியு வெளிய போற மாரிங்கிளா இருக்குது நீங்க நண்பா தொழில் பண்றீங்கிளா இல்ல தர்சாப்புக்கான வேலைக்கு போயிட்டு இருக்கீங்ளா
இல்லைங்க நண்பா நா தொழில் தா நண்பா பண்ணிட்டுருக்க நண்பா
நண்பா நேத்து ஒரு நண்பர்கிட்ட பேசன நண்பா
என்னா சொல்லுங்க நண்பா
தொழில் பண்ணலான்தா பேசன நண்பா
அதா நண்பா என்ன நண்பா எது மாரி தொழில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சோ உதவீகரமா இருக்கலா நண்பா
விக்கிருக்கலாங்கன்னா
ஆமா நண்பா ஆ தெரியு தெரியுங் நண்பா
அது தெரியாதா நண்பா
தெரியுங் நண்பா
அதுல நல்ல லாபம் வருதுன்னு ஒருத்தரு சொன்னாரு நண்பா பிஸ்னஸ்ல
ஆ ஓகேங் நண்பா
செரி அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க வேணா எல்லா இதுலயுமே வளையதளத்துல வேணா சே பாருங்க பாத்து அது என்னன்னு பாருங்க ஏனா அதுலயு நல்ல லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னாங்க அதா நண்பா எதா ஒன்னு பண்ணணு நண்பா
ஆ ஓகே நண்பா
செரி செரி நண்பா நீங்க நண்பா எதாவது தொழில் பண்றீ என்ன நண்பா
அது எப்டி நண்பா ஆரம்பிக்கிறது
ரொம்ப இது பணம் இருந்தா ஆரம்பிச்சிக்குலா நண்பா
ஓகே நண்பா ஐடியா எல்லா வேணாமா நண்பா
ஃபஸ்ட்டு பணம் தா வேணு நண்பா அப்றோ தான ஐடியா
ஏ நண்பா ஐடியா இல்லாம பணத்த வச்சிட்டு என்னா நண்பா பண்ண முடியும்
நண்பா பணம் இருந்தா எது ஒன்னு ஆரம்பிக்கிலா நண்பா
அது ஓகே நண்பா அதுக்குன்னு மூளைய யூஸ் பண்ணி எதாச்சி ஒரு ஐடியா ஒன்னு வேணுமுல்ல ந
ஐடியாதான நண்பா பஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கனா
அது அனுபவ வேற வேணு நண்பா அதுல
அதா நண்பா கரெக்ட்டு தா இருந்தாலு அத பத்தி தெரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சிட்டு தா நண்பா எறங்கனு அத பத்தி தெரிஞ்சிக்கிலானு தா நண்பா இருக் க ஏனா அவரு சொன்னத பாத்தா அதுவு நல்ல லாபம் வர மாரிதா இருக்கும் போல
ஓகே நன்பா தெரிஞ்சுக்குங்க நல்லதுதா
சேரி நண்பா
ஓகே நண்பா
ஓகே நண்பா அப்ற நண்பா வீட்ல எல்லா இல்ல வெளில போ கூட்டிகிட்டு போவீங்களா இல்ல நீங்க மட்டுதா ஃப்ரெண்டு கூட போவீங்களா
இல்ல நண்பா நாங்க வெளிய போனாலே ஃபேமிலியோட தா நண்பா போவோ
சேரி சேரிங்க நண்பா நல்லது நண்பா நா என்ன நண்பா நா தனியாவு போயிக்குவே நண்பர்களோடு போயிக்குவே குடும்பத்தோடவு போயிக்குவே
ஓகே நண்பா உங்களுக்கு எல்லாமே அடாப்ட் ஆயிக்குவீங்க போல நண்பா
ஆமா நண்பா என்ன பண்ணி தொலையிறது மொத பையனா பொறந்துட்டாலே அது ஒரு இதா நெனப்போ
ஓ ஓகே மொத பையனா நண்பா நீங்க வீட்ல
வீட்டுக்கு மொத பைய நண்பா
சூப்பரு நண்பா இப்ப தம்பிக்காக நெறைய பண்ணி இருப்பீங்க
ஆ ஆ பண்ணி இருக்கு பண்ணி இருக்கே நண்பா நெறைய பண்ணி இருக்கே நண்பா
ஓகே ஓகே நண்பா சேரி நண்பா அப்புற என்ன நண்பா
அப்பற நண்பா நீங்க தா ஏதாது சொல்லணு
வீட்ல ஏதாச்சு பெட்டு கீது வளத்துருக்கீங்களா நண்பா
வீட்டு்ல பெட்டுங்களா இருக்குங்க நண்பா கண்ணு குட்டி வளத்திட்டு இருக்கே நண்பா பூன குட்டி எல்லா வளத்திட்டு இருக்கே நண்பா
நீங்க நண்பா ஏதாவ் ஏதாவது வளர்த்துருக்கீங்களா ல நண்பா நா எது வளத்தலிங்க நண்பா சேரி சேரி நண்பா
ஓகே நண்பா
ம் மணி சரியான மணி ஆகி விட்டது நண்பா
ஓகே
நண்பா ஓகே நண்பா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்
வணக்கோ வணக்கம் நண்பா
வணக்கம் மிக்க மிக்க நன்றி நண்பா உங்களோட பேசுனதுக்கு அடுத்த கால்ல பாக்கலாம் நண்பா
ஆ ஓகே நண்பா பாக்கலாம் மீண்டும் சந்திப்போம் வரை
ஓகே நண்பா நன்றி நண்பா நீ எனுகிட்ட நண்பா எந்தன் மனதில் கட் பண்றா
ஓட்டு ம்
கட்டாக மாட்டேங்கிது போய் தொலைடா அங்க இருந்து கட் பண்ணிட்டு வர மாட்டியா டா
ஹலோ நண்பா
நண்பா சொல்லுங்க நண்பா
காலை முடித்து கொள்ளலாம் நண்பா
ஆமா நண்பா முடித்து கொள்லா நண்பா
ஓகே நண்பா நன்றி நண்பா நன்றி நம்ம போக நண்பா